ம் நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லாருக்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
டிவி பாத்துக்கிட்ருக்கீங்க உக்காந்து சீரியல் பாத்துகிட்ருக்கீங்க நீங்க என்னாங்க பண்றீங்க
ஐயோ நா இப்பதா வேல எல்லா முடிச்சேங்க
இணிமே தாங்க ஸ்டாட் பண்ணணு ஏழு மணிக்கு மேல தாங்க ஸ்டாட் பண்ணணு எட்டு மணிக்கு தாங்க ஸ்டாட் பண்ணு நைட் டிப்பன் பண்ணணு நைட்டு
ஓ என்ன ஸ்பெஷல் பண்றீங்க
இன்னைக்கு நைட்டு சப்பாத்தி பண்ணணுங்க
ஓ ஓகே ஓகே ஆ சப்பாத்தி கூட
த தேங்கா சட்னிங்க எங்களுக்கு அதாங்க ரொம்ப புடிக்கும் நீங்க என்னங்க செய்வீங்க சப்பாத்திக்கு
நாங்க இன்னு சப்பாத்தி இல்ல இன்னைக்கு
இல்ல சப்பாத்தி செஞ்சா என்ன சைடிஷ் வப்பீங்க
சைடிஷ் வந்து குருமா வெப்போ குருமா வெக்கிற அப்புறோ சட்னி ஏதாச்சு ஒரு த சட்னி வெப்பே
தேங்கா சட்னி வெய்ங்க செம்ம டேஸ்ட்டா இருக்கு
டிமாங்க
தக்காளி கிரேவி வெய்ங்க அதுவு நல்லா இருக்கு
அந்த ரெசிபி கொஞ்சோ சொல்லுங்ளே
எந்த ரெசிபிங்க
அந்த தக்காளி கிரேவி
அது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க எண்ணெய ஊத்துங்க கடுகு போடுங்க நல்ல நேர நெறைய வெங்காய நறுக்கி போட்டு நல்லா வதக்குங்க அப்புறோ தக் காளி நறுக்கி போட்டு நல்லா வதக்குங்க காரத்துக்கு நீங்க பச்ச மொளகா மட்டு போட்டாலு செரி அல்லது மெளகாத்தூள் போட்டாலு செரி நம்ம வீட்ல அரப்போமில்ல கொழம்பு மெளகாத்தூள் அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அத கொஞ்சோ தண்ணி ஊத்தி நல்லா கொஞ்சோ மசால் வடவு எல்லா போனோனே கொஞ்சோ‌ கிரேவியு இல்லாம ரொம்ப தண்ணியா இல்லாம கெட்டியா இல்லாம நார்மலா இருக்கு செமி கிரேவியா இருக்கு
ஓக்கே ஓக்கே
அவ்ள தாங்க வச் சாப்ட்டு பாருங்க சப்பாத்திக்கு செம டேஸ்ட்டா இருக்குங்க
செரிங்க அப்றோ இது அந்த
வைக்க மாட்டீங்க நீங்க
ஆ சொல்லுங்க
தக்காளி கிரேவியே வச்சிருவீங்க சப்பாத்திக்கு நீங்க வந்துப் உருளக்கிழங்கு குருமா வைக்கவே மாட்டீங்க
ஆ ஆமா
சிம்பிளா இருக்கு ஆனா டேஸ்ட்டா இருக்கு சாதத்துக்கும் போட்டு சாப்ட் டிங்னாலு நல்லா இருக்கு அந்த கிரேவி தக்காளி கிரேவி அத வச்சது இல்லயா நீங்க
நாங்க வெப்போ நாங்க வந்து எங்ளோட ஸ்டைல்லதா வெப்போ
அ ஹ ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு ஸ்டைல்ல சமைப்பாங்க
ஆமா ஆமா ஆனா மோஸ்டா வந்து என்ன பண்ணுவோனா அ இந்த குருமா எல்லா வச்சா நெறய கேரட்ஸ் எல்லா கேரட் பீட் பீன்ஸ் எல்லா போட்டு அப்டி கொஞ்சோ வெச் வெச்சிருவ நா அதனால ஒரு டைம் அந்த மாரி பண்ணிருவ ஒவ்வொரு டைம் சுண்டல் மட்டு போட்டு குருமா வச்சிருவ தேங்கா அரச்சி ஊத்தி
ஆ ப அவ ஒய்ட் சுண்டல்
அதுலயே சாப்ட்டுருவாங்ளா
ம்
ச அது வெலயே முடிஞ்சிரு அந்த மாரி
சேர் சேரி தக்காளி குருமா வப்பீங்ளா
ஆ தக்காளி குருமா இது வரைக்கு
குருமா வைக்கல அ அதுவு நல்லா இருக் கு சப்பாத்தி பூரிக்கெலா நல்லா இருக்கு நா பூரிக்கு வப்பே அத
நா வந்து மசாலாதா பூரிக்கு
மசாலா எப்பய்மே உருளக்கிழங் மசாலா நானு அதேதே வப்பே இததா ஒயிட் குருமா வப்பீங்ளா எடேல எடேல நா ஒயிட் குருமாவு வப்பே உருளக்கிழங்கிலயே ஒயிட் குருமா
ஒயிட் குருமா எப்டி செய்வீங்க
அது தேன் அ தேங்கா ஆ சோம்பு ஜீரகோ பட்ட கிரம்பு ஏலக்கா கொஞ்சோ கசகசா வச் பச்சயாவே அரைச்சிரனு வதக்க கூடாது
ஓ
சும்மா மிக்சில அரைச்சிரணு கொஞ்சோ மிந்திரி பருப்பு எல்லா போட்டு நல்லா அர சிட்டு குக்கர்லே வச்சு வுட்ரலா நல்லா இருக்கு எண்ணய ஊத்தி கொஞ்சோ பட் அந்த மசாலா இந்த ம் பிரியாணி இல அந்த இதெல்லா இருக்கு பாத்தீங்ளா அத கொஞ்சோ கொஞ்சோ போட்டு தாளிச்சு வுட்டு வெங்காயோ போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியு போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோ மஞ்சத்தூள் போடணுனாலு போடலா இல்லாட்டி வேண்டா இந்த அரைச்சி அதில ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு உசில் வு ட்டு வைங்க சு டேஸ்ட் செமயா இருக்கு
ஒ நா ட்ரை பண்ணி பாக்குறேங்க இன்மே
தக்காளியு போட்டு வைக்கலா அல்லது உருளக்கெழங் போட்டு வைக்கலா உருளக்கெழங்க வேக வச்சி இதே ப்ராசஸ் தா தக் தக்காளிக்கு பதில உருளக்கெழங்கு போட்டு வச்செற்லா
ஆமா ஆமா நா வந்து இத ட்ரை பண்ணி பாக்குற ஒரு புதுசா ஏதாச்சி ட்ரை பண்ணி கா ஹோ அவங்களுக் குடுத்து பாக்குற இல்லங்ளா
குருமா உருளக்கெழங்க குருமா நல்லா இருக்குங்க அந்த உருளக்கெழங்கோட கொஞ்சோ பீன் பட்டாணி கொஞ்சோம் இது காலிஃப்ளவர் போட்டீங்கன்னா இன்னு நல்லா இருக்கு
ஆமா ஆமா நா இத ட்ரை பண்ணி பாக்குறேங்க
ம் நானே நாளைக்கு செஞ்சு சாப்டனு போலருக்கு எனக்கே நல்லா இருக்குங்க நீங்க அத ஒயிட் குருமா செஞ்சதே இல்லையா
பண்ணி பாக்குறேங்க
ஆ செஞ்சி பாருங்க நல்லா இருக்கு நீங்க ஏதா டிஃப்ரெண்டா என்ன ப்பா சமைப்பீங்க டிஃப்ரண்டா என்ன
நாங்க என்னமா சமைக்கிறோ எனக்கல்லா சமையலல்லா அவ்ள தெரியவே தெரியாது
இதுல ஸ்பெஷல் அப்டின்னா எங்க வீட் செய்வோ ம் அத்தையே செஞ்சுருவாங்க அ அதாங்க அத் தையே வந்து அத்த ஸ்பெ ஸ்பெஷல்னா இதுதா அப்டின்னா எது
அத்தையோட ஸ்பெஷல்னா வந்து இது பண்ணுவாங்க ம் நம்மளோட நாங்க வந்து வெஜிடேரியன் ஆனதுனால ப்ரியாணி எல்லா நல்லா டேஸ்ட்டா பண்ணுவாங்க
ஆ வெஜ்ஜி ப்ரியாணி எல்லா
ஆமா வெஜ் ப்ரியாணின ஏன்னா நாங்க வந்து வெஜிடேரியன்தா
ஆ வேற வெஜ்ஜில ஆ வேற வேற வெஜ்ஜில என்னா புளி கொழம்பு அந்த மாரி எதாவ்து டிஃப்ரெண்ட்டா எதாது பண்ணுவாங்களா காய் எதாது டிஃப்ரெண்டா பண்ணுவாங்களா
ஆ புளி கொழம்பல்லா வைக்கிறாங்க ஆனா ரொம்ப புளியு எடுக்றத இல்ல ஏன்னா அவுங்களுக்கு கொஞ்சோ அ வாத மாரி ஒரு டிசீஸ்
ஆ இல்ல அ புளி கம்மியாதா போடணு இந்த பூண்டு கொழ பூண்டு கொழம்பு அதுக்கெல்லா வந்து தக்காளி
பூண்டு கொழம்பு நல்லா வெப்பாங்க பூண்டு வத்த அந்த வத்த கொழம்பு அது அப் றோ கத்திரிக்கா தொக்கு மாரி ஒண்ணு வைப்பாங்க
கத்திரிக்கா தொக்கு நல்லா இருக்கு ம் அதல்லா கத்துக்கங்க நீங்களு அவுங்கிட்ட ருந்து
ஆமா நானு கண்டிப்பா கத்துக்கணு அடுத்த ஆப்ஷன் இல்ல இப்போ நாங்க
ம்
வெளிய ஏதாச்சு போ போறதானா அத்த அவுங்கல்லா வெளிய போனா நாங்க தா செய்யிணு
ஆ அப்ப வந்து நீங்க தா செஞ்சதா ஆகணு ம் ரத் துகோங்க நானு நெறைய கத்துருக்கே கத்துக்கிட்டே இருக்கே ரொம்பெல்லா நானு சமப்பேன்னு சொல்ல முடியாதுங்க நா நார்மலா தா சமைப்பே ரொம்ப நல்லா சமப்பேன்னு சொல்ல முடியாது நார்மல்தா
நானுமே நார்மலா தான்ப்பா சமை
ம் ம்
அது வந்
ஓரளவு அதாவ்து ரொம்ப சாப்ட முடியாத அளவுக்குலா சமைக்க மாட்டே முன்னாடி சொதப்பிட்ருந்தே இப்போ ஓரளவுக்கு யூடியூப பாத்து பாத்து பாத்து பாத்து கொஞ்சோ நல்லா சமைக்க கத்துக்கிட்டே பிரியாணி மட்டு நா எப்பியுமே நல்லா பண்ணுவே மட்டன் சிக்கன் பிரியாணி
ஓ நீங்க ஆ செரி செரி ஆனா எ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சொல்லுவாங்க ஏ நான்வெஜ் டேஸ்டா இருக்கு சாப்ட்டு பாரு சாப்ட்டு பாருன்னு
அ சாப்ட கூடாது அது ஒரு உங்க இது அப்டி சாப்டக்கூடாதுப்பா ஆனா நீங்க சாப்டீங்கன் சொன்னா அப்றோ சாமிக்குத்த மாயிரு ஆனா
ஆமா அது நமக்கே தெரியாம ஏதாச்சி ஆய்டுனு ஒரு பயோதா
ஆனா ஒரு சிலரு பூணல் போட்டவங்ளா சாப்ட்டுருக்காங்க நா பாத்ருக்கே நா ஸ்கூல்ல படிக்கு போதே ஒரு பைய சாப்டுவா சும்மா குடுங்க நாங்க தரமாட்டோ நா குடுத்த நமக்கு வந்து அந்த இது ச்சு வந்து சேந்துருன்னு சொல்லிட்டு நாங்க தரமாட்டோ பரவால்ல நானே சாப்புறே அப்டி சொல்லிட்டு அவ வந்து எட்த்து சாப்ட்டுபாப்பா டேஸ்டுபாப்பா
ஆமா என்ன வந்து சொல்லுவாங்க எ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா என்ன சொல்லுவாங்கன்னா ஏய் சாப்ட்டு பாருடினு கொஞ்சோ டேஸ்ட்டா இருக்கு இத டேஸ்ட் பண்ணியாச்சு பாரு வாழ்க்கையில என்ன இருக்கு அப்டி இப்டின் சொல்லி என்ன பிரென் வாஷ்ல்லா பண்ணுவாங்க
ஆ அது நம்ம சாப்டக் கூடாது நம்மளோட ரூல்ஸ் படி நம்ம ஃபாலோ பண்ணு ம்
ஆமா நம்ம ட்ரெடிஷ்னல் மேல கொஞ்சோ பயோ நம்ம சாமிக்கு வந்து நா பயப்படுவே நம்ம வேற யார்கிட்ட வேணாலு தப்பிக்கலா ஆனா சாமி
சாமி கிட்ட வந்து தப்பி தப்பிக்கயே முடியாது கரெக்ட் ஆ கடவுள் வந்து
ஏனா எல்லாமே வந்து அவரு ஃபஸ்ட் எழுதி வச்சதுதா நடந்துருக்கு நடக்குது எல்லாமே ஆனா நம்ளால தப்பி க்க முடியுமா தப்பிக்கல்லா முடியாது அதனால கொஞ்சோ பயோ அதுக்கு உண்டான ரெஸ்பெக்ட் வந்து நா கண்டிப்பா குடுக்குறே அதுல நா தப் பின்வாங்கவே மாட்
குடுக்கணு குடுக்கணு நாள கடவுளுக்கு ரொம்ப பயந்து நடப்பே நம்ம நம்ம யாருக்குமே எந்த ஒரு செயலு செஞ்சாலு யாருக்கு தெரில நெனப்போ ஆனா அப்டி கெடயவே கெடையாது கடவுள் ஒருத்தர் வந்து பாத்துக்கிட்டே இருப்பார் ஆமா அவ நம்ம கூடியேதா இருக்காங்க அதனால நமக்கு நெறய பாத்துருக்கீங்ளா நெறய நம்ம ஒரு தப்பு பண்ணா ஒரு லைட்டா நமக்கு ஒரு சிம்டம் தெரியு இப்டி பண்ணதுனால நமக்கு இந்த மாரி நடந்திருக்கு அப்டின்னு நமக்கு ஒரு வழிகாட்டி மாரி தெரியு உங்ளுக்கு அது பா நீங்க அனுவிச்சிருக்கீங்ளா அத ம் நா நறய நா நறய படு சேரி இது பண்ணதுனாலதா இந்த மாதிரி இனிமே இத பண்ண கூடாது அப்டின்னு அதுல இருந்து நா வெலகிருக்கே நானு
நானுமே வந்து நெறய அனுபவிச்சிருக்கே
ஆமா அத
அதனாலயே வந்து நமக்கு வந்து தப்பு பண்ணவே தோ ணாது நமக்கு இந்த தப்பா செய்றது வந்து நமக்கு தோணாது அந்த மாரி
ஸ்ட்ரைட் ஃபார்வேடு தா யார் தப்பு பண்ணாலு விடமாட்டே தப்பு பண்ணவு மாட்டே தப்பு பண்ணவங்கள கேக்காம இருக்கவு மாட்டே கேட்டுருவே ஒரு சிலரு எது கேக்கனு கூடாது அப்டி நெனப்பாங்க அப்டிலா கெடயாது நா வந்து எல்லாத்தையுமே கேட்ருவே
ம் நா அப்டி இல்லங்க கொஞ்சொ கொஞ்சொ வந்து விட்டு குடுத்துருவ உங்ளா உங்ளுக்கு தெரிஞ்சது இவ்ளோ தானெ ஆ ஓகே அப்டின்னு ஓக்கேங்ற மனநெலயில நானு அப்டியே வந்துருவே அந்த எடத் துல இருக்க மாட்டே அப்டியே வந்துருவெ நானு
ஆ எல்லாச எடத்த அந்த மாரி நம்ம இருக்க முடியாதுதா ஆனா ஒரு சில விஷயங்கள்ல வந்து நம்ம பாத்துட்டு பாக்காம இருக்க முடிய தப்பு நடந்த அங்க போய் நா கேட்ருவே கேட்டுட்டு உம் நானு கேட்ருவெ ஸ்டைட் ஃபார்வடாதா இரு ப்பே நா வந்து ஒளிவு மறவு எல்லா யாருட்டயுமே கெடயாது எதுவுமே நேரடியாவே பேசிற்றது நேரடியாவே எதுவ்மே கேட்ரது அதனால நெறைய பேர் என் கெட்ட பிள்ளேன்னு சொல்லுவாங்க அதானால எனக்கு ஒன்னுமேயில்ல
அதனால பிரச்சனையே இல்ல ஏன்னா நமக்கு வந்து நம்ம எப்பவுமே மாறாம ஸ்டபனா இருக்கணு
ஆமா அப்படி நம்ம எத கேக்காம
உம்
ஹலோ
அப்டி வந்து நம்மாலால இருக்க வேண்டா இல்லேங்ளா ஆமா நம்ம வந்து ஸ்டபனா இருக்கணு போல்டா இருக்கணு அவ்ளோதா சாமிக்கு கண்டிப்பா பயப்படணு
ஆமா அது நம்ம கேரக்ர மாத்த முடியாதுல்ல நமக்கு பிறந்ததுல இருந்து இந்த கேரக்ட் வந்து மாத்த முடியாது அதனால நம்ம அப்டியே இருந்து போய்டாச்சு ம்ம் உ
சேரி
சேரிங்க சேரிங்க பா